டிக்கீங்க சார் நல்லா கிங்ளா?
நல்லார்க்கே நீங்க எப்டிருக்கீங்க?
ம் நல்லாக்கேங் சார்.
சார்லா தேவல்ல சின்ன பையந்தா.
ஓகே பரவால்ல சாப்ட்டிங்ளா மதியானோ? ஆ சாப்டாச்சு. எல்லா அ எங்க வீட்ல எக் ரைஸ் இன்னிக்கி.
ம் ம்.
நீங்க என்ன சாப்ட்டீங்க?
எங்க வீட்ல மீன் கொழம்பு மீன் வறுவல்.
செம போங்க.
ம் என்ன ஒர்க் பண்றீங்ளா?
இல்லங் சார் ஹவுஸ் ஒஃபாதா இருக்கறே.
அப்டியா?
ம் நீங்க என்னா பண்ணிட்ருக்கீங்க?
படிக்கிறே.
ஓகே ஓகே ஓ
பி காம்
ஆ ஓகேங் சார் சூப்ப. படிச்சு முடிச்சிட்டிங்ளா இல்ல ம் கரண்ட்லக்கீங்ளா? ஓகே ஓகே நல்லா பண்ணுங்க.
ஆ நன்றி.
அப்பதா நெக்ஸ்ட்டு இது போக முடியு நெக்ஸ்ட் டிகிரியோ நெக்ஸ் ட்டு எது இருந்தாலு உங்களால எட்த்துக்றது.
ம் ம் நீங்க என்னா படிச்சீங்க?
நாங்க
இன்ஜினியரிங்கா?
ஹய்யய்யோ அவ்ளோலா இல்லங்க டுவெல்த் தாங்க முடிச்சிருக்கே.
அ அ ஓகே ஓகே ஓகே.
அப்றம் எப்டிப்
ஒர்க் இல்ல காலேஜு நல்லாதா போது.
ஓகே ஓகே நறைய ஃப்ரெண்ஸுங்க இருப்பாங்கல்ல?
இருக்காங்க பட் நா நா நா அவ்வளோதா வேற அந்த அளவுக்குல்லா குளோஸா இல்ல
ம் ம் ம்
ஸ்கூல்ல ஸ்கூல்ல இந்தா மாரி இல்ல
ஸ்கூல்ல இருந்த மாரி இல்லிங்களா ஓ ஸ்கூல் ஃப்ரண்டே அப்டியே கூட்டிட்டு வந்துருக்க வேண்டிதானே காலேஜுக்கு நீங்க
ஸ்கூல் ஃப்ரெண்டு்ல்லா அவே அவே ஒரு ஒரு மூலைக்கு போறானுக எங்க நாங்கல்லா ஒரு ப்ளான் போட்டோ அது ஒரு ப்ளான் ப்ளான் அப்டியே திருப்பி மாறிர்ச்சி ஆமா
எல்லாருமே எப்பயுமே நெரந்தரமா ஒத்துமையா இருக்க முடியாது எப்பயுமே ஒரு பிரிவுங்கிறது வந்துகிட்டுதா இருக்கு லைஃப்ல
ஆமாமா
அப்பறோ ஒங்க ஃப்யூச்சர் ப்ளான் பத்தி சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க
ஆ ப்ளான் ஏ வந்து எம் பி ஏ போட்டு ஏதாச்சு ஒர்க் இருந்தா பண்ணுவே அதா ஏதாச்சு மீன்ஸ் எப்டி ஹெச் ஆர் அந்த மாரி
ம் ம்
எதாச்சு கம்பெனில நான் அது அது வெச்சு சம்பாதிச்சு ப்ளான் பி பிசினஸ் பண்ணனு மேம்
ஆ ஆ என்ன சர்ஜரி பண்ணிட்டுருக்கீங்க
புரியல
என்னா சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க
பி காம்
பி காம் சேரி சேரி சேரி சேரி
ம் அதா நெக்ஸ் டைம் எம் பி ஏ படிச்ட்டு ம் ஓகே
நீங்க ஒரு லீடரா ஆனீங்கன்னா ஒங்களுக்கு கீழ ஒரு நாலு பேரு செம்மையா இருக்கு
இவங்க ரெண்டு பேருக்கு அம்மா
நா அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே டைலரிங் கிளாஸ் தா போயிட்டு இருக்குறே அதுலதா கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது நா இன்னோ ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிக்கல இப்பதா கிளாஸ் போயிட்டு இருக்குறே இப்ப அதுதா கத்துக்கிட்டு இருக்றீங்க ஆ கத்துக்கிட்டு இருக்குறே
ஆ ஓ
இன்னு வந்து மிஷின்ல வந்து அவ்ளோக்கா உக்காரலா இல்ல
இப்போ நீங்க வீட்ல விக்கிற மாரியா ஆஹா இல்ல மிஷின் இப்ப கத்துக்கீனிங்களா வீட்லய வைக்கிற மாரி ம்
வீட்லயே வச்சு ம்
மோஸ்டா கேர்ள்ஸ்க்கு தா பண்ணுவீங்க போல
அதாவது வீட்டையு பாத்துகிட்ட மாரி இருக்கு பிள்ளைங்களையு பாத்துக்கலா எங்கயு போக மு நமக்கு அலைச்சலா இருக்காதுல்ல வீட்ல எல்லாருமே ஒர்க் போயிட்டாங்கன்னா இல்ல எங்க ரிலேட்டிவ்ஸ்ட்டதா கத்துக்கிட்டு இருக்குறே அதனால ஃபீஸ்லா அவங்க எதுவு ரெஃபர் பண்ண கெடையாது நீ கத்துக்கிட்டா மஸ்ட்டு போது அப்டிங்கிற மாரி அவங்க மைண்ட் தாட்
அ ஆ அப்டியா
றாங்க எங்க வீட்ல எல்லாமே நீங்க சும்மா இருக்க வேண்டா உங்களுக் குன்னு ஒரு பொழுதுபோக்காவு இருக்கு ஒங்களோட ஃபேஷன் ஒங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு அது நல்லா இருக்கு அப்டின்னு எல்லாமே சொன்னாங்க எங்க ஹஸ்பண்டு டைலர் ஷாப் தா வச்சிருக்கிறாரா சேரி ஆ எல்லாருமே ரெக் கமன்ட் பண்ணாங்க நீ கத்துக்கோன்னு சொல்லி ட்டு இருக்குபோது எனக்கு அவ்ளக்கா முன்னாடிலா இன்ட்ரெஸ்ட் கெடையாது ஆனா இப்ப வந்து நாள் ஆக ஆக வீட்ல சும்மா தான இருக்குறோ கத்துக்குவோ இன்ட்ரஸ்ட்டு வந்துருச்சி ஆட்டோமேட்டிக்கா
ஆமா ஆமா
என்னடோ இன்ட்ரஸ்ட சொன் ன உடனே எல்லாமே மிஷின் தா வீடலயே வாங்கி போட்டாங்க போவ மிஷின் வாங்கி போட்டுட்டாங்க நா தா தை கத்து கில்ல பத்துக்கோங்க அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க
பொறுமையா கத்துக்குங்க அதுக்க அப்புறமா போக போக இது கைக்கு ஏதாச்சி உழு
ட்டு நா வந்து மிஷின லைட்டா தா ரன் பண்ணே பாபின்னா கோக்க தெர்ல எதுமே ஊசி உடஞ்சு போச்சு
ஆ அது எப்டி ஓவர் ஸ்பீடன்றதுனால ஒடைவுயமா
இல்லல்ல நா ஸ்பீடு கம்மியா தா வச்ருந்த அதுல வந்து தேட்டிருப் பூ நினைக்கு தேர்டி தா ஆமா தேர்ட்டி பைவா தேர்டிய தெர்ல அந்த அளவுக்கு ரேஞ் வச்சிருப்போ நா மைனஸ் பண்ணிக்குவ அந்த இத எனக்கு அவ்ளோ ஸ்பீடு ரன் பண்ண கொஞ்சோ பயோ லைட்டா பயோ கிடு கிடு கிடுன்னு ஓடுதுனால சமார் நார்மலா வேஸ்ட் கிளாத் இருக்கும்ல அதுல வச்சு ஃபர்ஸ்ட் ரன் பண்ண ஆரம்பிச்ச எப்டி ஹேண்டில் பண்ணனு அப்டிங்கத ஃபர்ஸ்ட் கத்துகிட்ட அதுல கொஞ்சோ ஊசி கொக்குறது ஊசி கொத்துரலா அந்த பாபின் கோக்குறது ஒத்த அந்த ஸ்டிட்ச் அதை கரெட்டா அந்த எடத்து வைக்கிறது மட்டு தெரியாம இருந்துச்சு இப்போதான மிஷின் பக்கத்தில போய் ஒரு த்ரி டேஸ் ஆகுதா அதனால சரி ஆமாம் மாமா எங்கம் ஃபேமிலில எல்லாமே டைலர் தா நா அது வந்து அவ்ள இன்டரெஸ்ட இருந்த கெடையாது
ஓ கடை வச்சிருக்காரு அவங்க
ஆ ஆ ஷாப் வச்சுக்காங்க
ஓ மோஸ்டா எப்டி ஆடர்லா நல்ல வருல
ஆ ஆர்ட்ரு எடுப்பாங்க இருந்தாலு ஆர்ட்ரு இல்லாமயும் நறைய பேரு கிளாத் ஸ்டிச் பண்ண குடுத்துருப்பாங்க ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்கல்ல அது வரு நமக்கு சீசன் டைம்ஸ்தா கொஞ்ச நல்லாவே டபுளா இருக்கு நல்லா நெறைய பேர் வந்து குடுப்பாங்க நமக்கு கிளாத் ஸ்டிச் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு சீசன் டைம் மட்டு ஒரு போர் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அ அந்த போர் மெம்பர்ஸ் மேலே எதுந்ச்சுன்னா நமக்கு ரெண்டு மூணு பேர் வீட்லேயே இப்ப நா இப்ப வீட்டக்கு தைக்கிறலா அந்த மாரி வீட்டல லேடிஸ் தைப்பாங்க புரியுதுங்ளா அவங்கட்டயு கிளாத் குடுப்பாங்க அவங்க வே ஹோம் அ அம் கடைக்கு ஷாப்புக்கு வராம வீட் லே தச்சி குடுப்பாங்க டிரெஸீலா உம் அந்த மாற் அது வந்து ரேரு
ஸ்கூல் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லா நெறைய இந்த ஸ்கூல் டைம்ல எல்லா ரொம்ப வரும்ல
ஆ இந்த டைம் நெறையாதா வருது ஏனா சில பேத்துக்கு ஜூன் மந்த் பா ஜூன் லெவன்து டுவல்த்துக்குலா என்ன ஓப்பன் ஆ ஓப்பன் ஆயிச்சிங்களா எனக்கு ஞாபக
ஆய்ட்டு இருக்கு ஆய்ட்டு இருக்கு
ஆ பேஷ எடுத்துட்டா லெவன்த் ஸ்டார்ட் ஆய்ச்சான்னு தெர்ல ஏனா டென்த்து முடிச் திரும்பி லெவன்த் நியூ குரூப் எடுப்பாங்கள திருபி ஜாயின் பண்ணுவாங்களா அவங்களுக்கே அவங்க இன்னு ஒரு செட்டு வருவாங்க அ மாப் அப்றமேலு நியூஸ்டூ அந்த எல்கேஜி யுகேஜி யூனிஃபார்ம்ஸ்ஸா நெறியா வரு இப்பக்கி ஜாயின் பண்றாங்க ஆப்றமே வேற ஸ்கூலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச யூனிபார்ம் யூனிஃபார்முதா நெறைய வருதுங்கப்ப இந்த டைம் வந்து ஸ்கூல் டைம்னால அப்டி இருக்குது ஆமா ஆமா
சும்மா இந்த லைனிங் தா
ஆ அதுக்கப்றோ ந வந்து நம்ம ஆர்டரு எடுத்தாதா ஓரளவுக்கு வரு எப்டியு பாத்திங்கன்னா எப்டியு தீபாவளிக்கு நல்லா சீசனாதா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல நியூஇயர் வரைக்குமே நல்லா ஓடு அதாவது ம் இல்லல்ல கோட்டு அந்த மாரி யூனிபார்ம் கோட் இருக்கும்ல
ஆமா
அது ஆர்டரு குடுப்பாங்க நம்ம கிட்ட நம்ம போயி அ அளவு எடுத்துட்டு வந்தோ வச்சுக்கோங்களே திரும்பி கிளாத் வந்து அதுக்கப்றோ ஒரு நாள் வந்து குடுத்துட்டு போவாங்க
நீங்க ஹோல்சேல்ல எங்க போய் எடுப்பீங்க
நம்ம எடுக்க மாட்டோ அவுங்ளே குடுப்பாங்க கிளாத் மட்டு ஆ நம்ம வந்து எவ்ளோ ம் இதுல்ல நூல்ல நம்மது கிளாத் மட்டு அவுங்க கொடுபாங்க நம்ம அளவு மட்டு போய் எடுத்துட்டு வந்தர்ணு அவங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டு
ஆ ஆ ஓகே ஓகே
எடுத்துட்வந்துடோனு வச்சுக்கோங்களே அது மட்டு தா நம்ம போகணு அவங்க ஸ்பாட்டுக்கே போய்ட்டு மெஷர்மென்ட் பண்ணிட்டு எத் எத்தன பேத்துக்குங்கற மாரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு வந்தர்ணு நம்ம கிளாத் வந்து அவங்க குடுக்கற கிளாத் தா நமக்கு நம்ம போய் கிளாத் சூஸ் பண்ண கூட முடியாது அவுங்களுடைய யூனிஃபாம்ஸ் ஒண்ணு இருக்கும்ல கிளாத் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரு அதனால அந்த மாரி தீர்
ம் ம் ம்
அவுங்ளே வந்து கரெக்டா நேர ஒதுக் நம்ம டெலிவரி மட்டு நம்ம போய் குடுக்குற மாரி இருக்கு
டெலிவரி மட்டு
ஆ ஆமா சின்ன ஷாப் தாங்க ஆமாமா நம்ம மெசர்மெண்ட் எடுக்கவு நம்மளோட சார்ஜ் தா திரும்பி டெலிவரி குடுக்கவு நம்ம சார்ஜ் தா ஆகு அவுங்க ஹோல்ல பிக்ஸ் பிக்சட்டு ரேட் தா சொல்லுவாங்க இருதாலு என்ன ஒரு நாலு பேர் அஞ் அஞ்ச பேர் இல்லாம ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் பார்டி மெம்பர்ஸ் அப்டி வருபோது நமக்கு கொஞ்சோ பல்கா இருக்கும்ல ஆ்ர்டரு
ஆ
ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இல்லாம ஒரு எடத்துல ஒரு நாற்பது பேர்கு தைக்கணுனா கொஞ்ச ஈசியா இருக்கும்ல
ஆ ஆ ஹா ஒடனே தைக்லா அதுதா ஒடனே அந்த ஆர்டர் எடுத்து தைக்கலா
ப்பாங்க அந்த டேட்க்குள்ள நம்ம குடுக்கணு டெலிவரி ஆமாமா ஏனா அவுங்களுக்கு
ஒரு டென் டேஸ்ஸாச்சு கேப் தர மாட்டாங்ளா
குடுப்பாங்கங்க டுவெண்டி டேஸ் குடுப்பாங்க மேக்சிமம் அவங்களுக்கு ரொம்ப எதாவது அர்ஜெண்டா இருந்துச்சுன்னா மட்டு எனக்கு ஒரு பத்து செட்டு இப்போ குடுத்துருங்க அப்டிங்க மாரி சொல்லுவாங்க
ம் ம் ம்
மத்தபடி அவங்க ரொம்ப ஒரி பண்ணிக்க மாட்டாங்க ஏனா ஆல்ரெடி யூனிஃபார்ம் உள்ளவங்ளா இருப் பாங்க இல்லாதவங்க நியூ ஜாய்மெண்டு மாரி இருக்கும்ல அவங்களுக்கு மட்டு நம்ம ஒடனே குடுக் இருக்கற மாரி குடு சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒடனே கேப்பாங்க ஒன்னு மட்டு குடுங்க எப்டி இருக்குன்னு பாப்போ அப்டின்லா கேப்பாங்க
அ ஒடனே அது கூட நம்மதா போய் எத்துனு போய் தரணு
ஆமா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தருக்கு அளவு எடுத்துட்டு நம்ம நியூ நம்ம ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்குறவங்கள இருந்த ஓகே சொல்லிடுவாங்க புதுசா ஒரு இடம் போய் நம்ம ஆர்டர் எடுக்கனுனா சாம்பில் காமிகனு அவுங்கள்ட எடுத்துட்டு போயிட்டு அவுங்க குடுக்குற கிளாத்தஸ் பண்ணிட்டு திரும்பி அவுங்களுக்கு நம்ப போட்டு பாத்துட்டு ஃபிட்டா இருக்கு ஓகே அப்டின் சொல்லி செலக்க்ஷன் பண்ணுவாங்க அதுலயுமே நறைய இருக்கு இதுவு நம்ம என்ன சொ ல்றோ மார்க்கெட்டிங் மாரி தா அதுவு ஆர்ட்ரு எடுக்கறது ந கொஞ்ச நல்லாண்ணனா நாங்க சொல்றோ வெயிட் பண்ணுங்க அப்டின்னு கூட சொல்லுவாங்க வேறத்துன்வங்க கூட கூட மாத்தி விடுவாங்க எல்லா டைலர்சு அது மாரி பண்றாங்ளானு தெரில இன்னு நல்லா பண்ணுவார் இது ஆர்டர் எடுத்து வந்து பண்ணுவாரு
ஓகே அப்டியா நீங்க நல்லா அப்ப நீங்க நல்லா கத்துக்குங்க யூஸ் ஃபுல்லா இருக்கு
ஆமா அதனால ஏனா நெறைய பேர் வந்து லீவ் போடுவாங்க அர்ஜென்ட் ஒருக்கா இருக்கு அவருக்கு நம்ம ஹெல்ப் பா இருக்கணுற்குசமே இப்ப நா இப்ப ஸ்டிச்சிங் கிளாத் தெக்கிறதுக்கு கத்துகிட்டு இருக்க
நீ ஏன் அத கத்துக்லா எங்க வீட்லயு எங்க சித்தி சித்தபா எல்லா அடிப்பாங்க ஃபாஸ்டா அடிப்பாங்க ஆனா இப்போ மோஸ்டா இப்போ அந்த பிசினஸ் பண்ல
ஆ ஆ ஆ
அது எதனால் தெர்ல ஒரு பத்து பதினைஞ்சு மிஷின் வச்சு இருந்தாங்க இப்ப எல்லாமே சேல்ஸ் பண் இப்ப ஒரு நாலஞ்சு மிஷின் தா இருக்கு அதுவு வீட்ல சும்மாதா இருக்கு
பண்ணணுங்க நம்ம எஃபோர்ட் போடணு எதுமே லாசு அதுல வந்து நமக்கு எப்யுமே ஆர்டர் இருக் ஆர்டர் இருந்துகிட்டே இருக்கணு இல்ல எல்லாருமே வந்து நமக்கு குடுப்பாங்கன்னு இல்ல நம்மளே பாருங்ளே எதாவது பர்த்டே எதாவது ஃபெஸ்டிவல் இது மாரி இருக்கும் போது தா நம்ம ட்ரெஸ் சே மொத வாங்க போவோ நறைய பேர் மோஸ் ஸ் டாப் என்ன பண்றாங்க மெட்டி மெட்டீரியல்ஸ் யாரு விரும்ப மாட் லைக் பண்ண மாட்றாங்க நெஸ்டு ரெடிமேட் ட்ரெஸவே இருக்கு பாத்தீங்ளா தெச்ச ட்ரெஸ்சாவே அது மாரிதா வாங்கி எல்லா டக்குனு போறாங்க தெக்க குடுத்தா லேட் ஆகு அப்டிங்கிற மாரி மைண்செட்டு அது இல்லாம அது நெறைய டிசைன்ஸ் ஒர்க் இருக்கு
ஆமா நானே வந்து எப்டி சொல்றது தச்சி தச்சி போட்டா தா சூப்பரா இருக்கு
ம் அது என்ன கரெக்டா நம்ம இன் பண்ணி போட்டோம் வச்சுக்கோங்ளே செம்மையா இருக்கு இப்ப காலேஜ் படிக்கிறவுங்களா கண்டிப்பா கரெக்டா டரெஸ் கோடிங் ஒண்ணு இருக்கு அவுஙகெல்லா மோஸ்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ணிதா கிளாத் போடுவாங்க டீஷர்ட்டு இந்த மாரி கிளாத் எல்லா நம்ம போட்டு குடுத்து
செகண்ட் டிகிரி லா படிக்கிறவங்க மோஸ்ட்டா வந்து அ கோட்சூட்டு அதுக்கு ஏத்த ட்ரெஸ் அப்டிா தா போட்டுகுவாங்க
ஓகேங்க சார் உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்கு ம் நன்றி